உம் என்டா பண்ற
ஆஹ் அப்படியே சும்மாதான் ஆஹ் கேக்குது கேக்குது உங்களும் கேக்குதா
ஆஹ் கேக்குது கேக்குது சாப்பிட்டாச்சா
இல்ல சாப்பிடல இயே ஞாயிற்றுக்கிழமையானாவே கறி சாப்பிடலான்னுதான் இருக்கு ஆனா அங்க நான்வெஜ் செய்யல
என்
தெர்ல என்னமோ செய்யல அங்க வந்தாதான் ஒர்க்க ஆரம்பிக்கிற வரைக்கும் தூங்குறது
ஹம் உம் உம்
எங்க வீட்டு இருந்தாலும் சரி நான் அந்த எது சமைக்கணும் ஆறு மணிக்கக்கு எந்துச்சுக்குவேன் அங்க பெங்களூர்ல இருந்தாலும் சமைச்சிருேன்
உம்
அங்க வந்தாதான் ஏழுரை வரைக்கும் படு- இருக்கிறது எழுரைக்கு தான் எந்திருச்சு அவசர அவசரமா லாகின் பண்ணேன்
ஹ் ஓஹோ ஓகே ஓகேகே கே இப்ப எப்ப நாளைக்கு எல்லாருமே கிளம்புறீங்களா ஓ நா எல்லாம் ஊருக்கு வரீங்களா
ஊருக்கு நானும் பாப்பாவும் அவங்க அப்பா அப்படியே வெளியூறுக்கு செல்கிறார்
ஓ சரி சரி சரி அப்புறம் நீங்க எப்ப போறீங்க அடுத்த வாரம் ஒரு-
நாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்புறோம் அப்ப கிளம்பலாம்
உம் புக் பண்ணியாச்சா ட்ரெயினக்கா பஸ்
ஆஹ் அதல்லா ரெண்டு மாசம் முன்னாடிே புக் பண்ணிய சு ட்ரெயின்லா பஸ்ஸுக்குல்லா ஏகப்பட்ட காசு ஆய்ருச்சு ட்ரெயினா இருந்தா ஒரு ஆளுக்கு எரநூறு ரூபாயு முடிஞ்சிடு ஸ்லீப்பர்ஸ்ஸோட சேத்தி
ஓ இப்ப எப்டி பஸ்ல போயிட்டு அப்புறோ ட்ரெயின்ல போவீங்களா
ஆஹ்ம் இல்ல மேக்சிமம் மாமா கூட்டி வந்து விட்ருவாங்க
ஈரோடுடேவா இல்ல பரவால்ல உம் ஆஹ் அஹ் அஹ் அப்புறொ அங்க போயிட்டு ஒன் உம்ம்
அங்க போயிட்டு ஆ ஆ அந்த பிளேஸ்ல இருந்து எறங்கி கேப்பு இல்லன்னா ஆட்டோ புக் பண்ணிக்கலா
ஓ இப்ப நவராத்திரி இல்ல அந்த மாரி போனீங்க அப்டின்னா கோழியூ கூட போனாளா
அதெல்லா எனி டைம் இருக்கு கேப் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பை என்னாரு இருக்கு
இப்ப நீங்க அஹ் ஓ சரி சரி வீட்டுக்கு எவ்வள தூரொ வரு
அதுவு ஒரு ஸ்டேஷன் இருந்து வழக்கமா அது பெரிய ஸ்டேஷன் அங்கதா எல்லா ட்ரெயினுமே நிக்கும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மண் நேரத்துக்கு மேல ஆகு ஐநூறு ரூபா கேபுக்கே ஆகு அப்புறம் வீட்டுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர்ல ஒரு குட்டி ஸ்டேஷன் இருக்கு அங்க எல்லா ட்ரெயினுமே நிக் நிக்காது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஒரு பத்து ட்ரெயின் நா ஒரு ரெண்டு ட்ரெயின் தா அங்க நிக்கும் சோ நம்ம டைமுக் அந்த ட்ரெயினுக்கு போனேனா அங்கயே இறங்கி அங்கயே கேப் போட்டுக்கலாம் அங்க ஒரு நூத்தம்பது ரூபாதா ஆகும்
உம் உம் உம் உம்
அந்த ஸ்டேஷனுக்கு போனால் ஐநூறுவா ஆகும் இந்த பஸ்சுக்கெலாம் ட்ராவல்ஸ்க்கெலாம் போகறமல அங்கே போனால் அங்கிருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு மூணு வகையா எறங்கி போவோம் ட்ரெயின்னா ரெண்டு ஸ்டேஷனு பஸ்ஸா இருந்தா ஒரே ஸ்டாப்பு தா
ஓ ஓ ச்சேரி அப்ப வந்துட்டு போனா எவ்வளோ ஆகு
வந்துட்டு போனா டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணி வந்தம்னா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஆயுறு ட்ரெய்னா ட்ரெய்னா இருந்தா ரெண்டு ஆளுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி ஒரு அது ஆயிரம் ரூபா ஆயிரு
உம் உம் உம்
வந்துட்டு போறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுபா பக்கமா ஆயிரு ட்ரெயினில் வந்துட்டு போறோம் அப்படினா
சேரி சரி சரி
ட்ரெயின் டிக்கெட் ஒரு ரெண்டு ஆளுக்கு நானூறு தா டிக்கெட் புக் பண்ண மாட்டோம் ரெண்டாளுக்கு நானூறு நானூறு
ஆ ஆ ஆ குட்டீஸ்க்கு சைல்டு ஃப்ரீ
ஃப்ரீயெல்லாம் கிடையாது நாம புக் பண்றனா புக் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம மடியில வச்சு உக்காந்துக்கலான்னா உக்காந்துக்கலாம் சீட்டு நீளமா தான் இருக்கும் நால் ஆலு உக்கார எடத்துல மூணாள் தானே உக்காருவாங்க அப்படிங்கறப்ப நம்ம இப்ப ஸ்லிப் பஸ்ல்லா புக் பண்ணா அவ தனியாலா படுக் அமாண்டா எப்படியு நீ யாராது கூடதா படுக்க வச்சிருக்கணு அப்புறம் எதுக்கு ஒரு இது வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆனா அவ படுத்தானா நா படு இருக்க முடியாது அன்னைக்கு இப்ப ஊருக்கு வர்றப்ப அவன் மட்டும்தான் தூங்கிட்டு வந்தா கிட்டுத்தட்ட வந்து நம்மஸ் ஸ்டேஷன் வந்து எறங்க ஒன்றயாச்சு அவ மட்டும்தா தூங்கிட்டு வந்தா நா தூங்கல உக்காந்துக்கிட்டே தா வந்தே நைட் வரைக்கும் இப்ப பெருசா ட்டல
ஆமா இது விட்டாங்க உம் அதுலயுமே நாம எடுத்தாவே கீழுற மாரிதா இருக்
ஆமா ஆமா எடஞ்சல்லா இருக்கு ஒரு ஆள் படுத்த வேணா ஒல்லியா இருக் குரு அதுவு ஒல்லியா இருக்குற ஆளுக்கன்னா உக்கார கூட எடமா இருக்கு ஆஹ் நேரு ஒல்லியா இருக்கறனால
உம் உம் உம் ஆமா ஆமா ஆமா அப்ப இதுக்கெல்லா என்ன ப இப்ப அவ சுச்ச வருதுனால இப்ப ட்ரெயின்கு இரு பண்ணுவீங்களா இல்ல வெளில ஸ்டேஷன்
கு
அமா
ஆஹ் பஸ்ன்னா அப்பறொ எங்கானா நிறுத்துவாங்கல்ல
ஆமா ஆமா ஆமா ஆமா
தூங்கிருவா மத்தியானமா இருந்தாலு சேரி நைடா இருந்தாலு சேரி மேக்சிமம் அந்த டிராவல்னு வந்தாவே தூங்கிறுவா
தூங்கிறுவா அப்டிங்கிறப்ப நம்மளுக்கு அது பிரச்சன வரவே வராது
அது நடந்திருக்கு வருது வருதுன்ல்லா அழுவு வா அப்பறோ கொஞ்சொ தூரொ வந்தா இப் அப்ற இருந்தாலு பஸ்ஸுக்குலா வந்தா ட்ராவல் பஸ்ஸுக்குலா வந்தா உ நிறுத்துவாங்க எப்டியோ ஒரு ரெண்டு மூணு டைம்மு சாப்பாட்டுக்கு நிறுத்துவாங்க டீ குடிக்கிறதுக்கு நிறுத்துவாங்க பாத்ரூம் நிறுத்துவாங்க டைம்ல கொண்டுய விட்டு பபோ வேண்டியதா
எனக்கு அதுதா சைக்கோவே இருக்கு அதனால யே ஏ ஏமா அம்மா வீட்டுக்கெல்லா ஒரு ரெண்டு பஸ்லிங்கிறப்ப வந்து ஒரு கொஞ்சொ ஏனா ஒரு பத்து நிமிஷ காமன் ஆ காமணிே நேர ஆவது ஒரு அர மணி நேரொ ஆயிருவு அர மணி நேர முக்கா மணி நேரொ போனுமா எறங்குற அப்டி இருக்கு
ஆமா
உம்
அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்ல அ போ போயிட்டு வர வர எல்லா சரியாயிரு
உம் பழகிட்டாங்கன்னா அது ஒண்ணு பெ பெருசா தெரிவிக்காது
அவ இப்ப டிராவலிங்ல்லா பழகிட்டா இல்லன்னா நீதா டூர் போறப்போ ட்ரிப் போறப்போ மூணு டைம் வாந்தியோட போச்சு உ டிராவல் எல்லா பழகாத ஆளா இருந் ந்தா போக போக வாந்தி பண்ணிக்கிட்டே தா போகணோ இவெல்லா கோயில் போக எழுந்திரச்சு இனி டைமுக்கு வந்திருக்கோ பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு டைமுக்கு எல்லா நடவாண்ட எந்திரச்சு எந்திரச்சுலா வந்திருக்கோ ட்ராவெல் பழகிட்டா நல்லா எப்ப எழிப்பிவுட்டாலு எந்திருச்சுருவ அப்படியெ எல்லா தூங்கிட்டேல்லா இருக்க மாட்டா பஸ்ட் எல்லா தூங்கிக்கிட்டே இருப்பா இப்பெல்லா ஆஹ் ஸ்டேஷன் வந்துருச்சு இறங்குறோனா எழுப்பிவிட்ட எந்துருச்சிக்குவா
ஆஹ்
தூக்கிக்கிட்டு தா வரவணுமே தோளியே ஆனா முளிச்சிருப்பா
உம் உம் உம் உம் நம்மளுக்கு அது போது ஆமா ஆமா ஆமா ஆமா நாங்க என்ன செய்வோன்ன ட்ரெயின்ல போகணுமா அப்டின்பா அப்புறோ என்னபா எனக்கு வந்து அம்மா ஏரோப்பிளைன்ல போலாமா எனக்கு ஏரோ ஏரோப்பிளையன் வாங்கி தருவீங்களா அப்டிம்பா
பிளைட்டே வாங்கி தர அளவுக்கு சம்பதி
ஆமா அந்த அளவுக்குள்ளாம் இங்க இல்ல பவுனே இது போலாம் சாமி
ஏரோப்பிளேன்ல போனது இல்ல
நானும் போனதில்ல சேரி பாக்கலா
சும்மா அங்க சேலம் இருக்குதா மா சேலம் டு சென்னை வந்து ரெண்டாயிர ரூபா அ உஹம்
சேரி நாம விடவே எல்லா பாத்துக்கலாம் பண்ணலா பண்ணலா அது இது பண்ணிக்கலா அது என்ன பெரிய இதா நா அதான் சொல்லுவே அங்க நாம அதெல்லா வாங்கவு வேண்ட நா போவேன் நீ அதுல வந்து நீயே வந்து அஹ் படிச்சு நல்லா பெருசாயி நீ அதுல ஓட்ட கத்துக்க நீ அதுலயே டிராவல் ஆகலா அப்டின்பே அது என்ன தெரியாது என்ன பெருசான தானே வந்தனே அத பத்தின ஒரு அபிப்பிராயோ இல்ல அத பத்தின ஒரு விழிப்புணர்வு அவுங்களுக்கு வரோ
ஆமா ஆமா உம்
இப்ப விளையாட்டு கொழந்தைங்களுக்கு என்ன தெரியு இன்னைக்கு முட்ட கொழம்பு இன்னைக்கு நான்வெஜ்ல்லாம் எடுக்கல
நேத்து கோயில்ல அபிஷேகமா
ஆஹ் ஆமா நேத்து பௌர்ணமி விஜேகம் பண்ணியிருந்தாங்க ப க்காளி சாப்பாடு இல்ல ஒரு அஞ்சு வேர் சேர்ந்திருந்தாங்க எங்களோட செத்து அஞ்சு பேரு
சேர் சேர் சே
வற அதா தக்காளி சாப்பாடு ஹ்ம் சக்கர பொங்கல் பஞ்சாம் சுண்டல் போடல பஞ்சாமர்த அதே ரண்டு தக்காளி சா அதாவ்து அ ப பஞ்சாமிர்தம் பொங்கல் ரண்டு மிக்ஸல் மிக்ஸ் ஆயிச்சுன்னா இல்ல எனக்கு என்னனே தெர்ல சாப்ட்டே ஆனா அதென்னமோ எனக்கு அ செஞ்சவெங்க வந்து வெள்ளம் போட்டாங்களானே தெரியல அந்தளவுக்கு எல்லாத்துக்குமே ஃபீல் ஆயிருச்சு ச வெள்ள சக் சக்கர போட்டாப்ளயான் தெரியல சக்கர பொங்கலு உம் உம் இல்ல நம்ம ச நாட்டு சக்கரையோ இல்ல ச வெள்ளம் போட் டா அது ஒரு டேஸ்ட்ல இருக்குல்லெ இது ஒரு டேஸ்ட்ல இருந்துச்சு ஆனா இனிப்பா இருந்துது ம்ஹும் கோயிலயா
கோயில்ல இல்ல இங்க எதோ தென்னமரம் வந்து தென்னைமரம் வச்சு ஃபர்ஸ்ட் மரொ காய் வரத்து மர துக்கு பொங்கல் வைக்கணுமாமே
அப்படியா
ஆமா எனக்கிது தெரியாது எனக் உங்க ஊர் சைடு தான உங்களுக்குல்லா பு தெரியும்னு நெனச்ச எனக்குதா புதுசா இருந்துச்சு
ஏ அந்த மாதிரிலாம் இது பண்ணதே இல்ல
இது வந்து தென்னை மரம் வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு ஏக்கரா தென்னைமரம் வச்சிருக்காங்க எல்லா மரம் ஒட்டுகா வைக்கிறாங்க அஹ் ஏதாவது ஒரு மரம் வந்து காய்க் புடிக்கும் சோ காய் பாளையா சம்திங் காய் புடிக்கிறதுக்கு முன்னாடி அது விடுமில்ல அப்ப வந்து பொங்கல் வைக்கணுமா அ இவ்வளவு நாளா வைக்கலாம் வைக்கலாம்னு ஒரு ரெண்டு மாசமா தள்ளி போயிட்டிருந்து அப்புறம் நேத்து அது பாப்பா புது துணி எடுத்து வைக்கணுமா பாப்பாக்கு போய் முத்தூர்ல போயி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து எங்க பக்கத்துல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து து ஆ தென்ன மரத்துக் துண்டாட்ருக்கம் ட்டி விட்டு க்குற பொங்கலு வெச்சு இ திருநீறேல்லா இட்டு வுட்டு பூசல்லா பண்ணுவோமுல்ல அந்த மாரியே வந்தாங்
அப்புடியா எங்க அப்பாங் வீட் சைட்லயும் ஒரு அஞ்சு ஆறு ஏக்கரா இது பண்ணிருக்கு தென்னம்புள்ளதா வெச்சிருக்கு ஆனா அதுக்கு அதெல்லா வந்து ச்சு அப்டியே வந்தது நாங்க அதெல்லாம் போட்டு யூஸ் பண்லான் இருந் இந்த மாரில்லா எதும் பண்ல ஒவ்வொரு பக்கோ ஒவ்வொரு மாதிரி போல ஊர் பக்கத்தூர் பக்கத்தூருக்குமே எல்லாமே ந றைய மாத்துல அந்த மாரி
மேக்சம் நா பாத்த வரைக்கும் நீங்க பேசுற ஸ்லேங்கு சேந்த இதெல்லா அங்க ஒரே மாரிதா இருக்
ஆ
கெல்லா ஓல் ஒடைக்கி போட்ற துணிய அப்டிம்போ நீங்க என்ன சொல்லுவீங்க அத
ஓடைக் போறன் சொல்லுவோ ஆ
ஒடைய அங்கெல்லா ஒடையா போடுறதுங்கறாங்க ஆஹ் நாங்க ஒடைக்கி அப்டிம் போ அவங்க ஒடையா
ஒடயா ரண்டு ரண்டு பே க்கு ஸ்பெல்லிங் வந்து சேஞ்ச் ஆது
ஹலோ ஹலோதா இவங்கல்லா போன் வந்தா ஹலோங் ங்கதா சேர்த்தி வரும் ஹலோ
ஹலோ
அந்த மாரி சில சில வித்தியாசமான ஸ்லாங்கலா நா பாக்கல அப்புறொ எல்லாத்தையு சேத்து எடுத்துட்டு போலா சே சேத்து எடுத்துட்டு போலானு சொல்லுவா ஒன்னு சேர எடுத்துட்டு போலா அந்த ஒரு அ ஆ நாங்க சேத்து நம்ம ஊர் பழக்கம்லா பாத்தீங்கன்னா சேத்துன்னு சொல்லி பழக் கொ எல்லாத்தியு சேத் த்துட்டுவா அப்படின் சொல்லி பழக்கொ
ஆ ஒ எல்லாம் மாறுதுல்ல சரி அ சரி பாக்லா உம் ம் ஊருக்கு வாங்க பாக்கலா சரி பாய் பாய்